அ சொல்லுங்க தோழா என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே தோழா சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே சாப் கோயிலுக்கு போயிட்டு வந்தே இப்பதா
ஓ பத்தி உள்ளவங்களா நீங்க அப்ப ஓகே
இல்ல இல்ல எப்மே மன நிம்மதிக்காக போயிட்டு வரே
ஓ அப்டி அப்டி என்னங்க கஷ்டோ மனத்து மனசுக்கு
இல் அதனா அப்டி இல்ல பக்தின்ல்லா சொல்லக்கூடாது மன நிம்மதி
ஓ அப்டி ஓகே ஓகே
எப்மே சொல்லுங்க
அப்புற சொல்லுங்க என்ன சாப்ட்டீங்க இன்னைக்கு
இன்னைக்கு நா கீர சாப்பாடு
கீர சாப்பாடா
ஆமா அதுக்கப்புறமா கா காலிஃப்ளவர்
கீர சாப்பாடுன்னா புர்லங்க
கீர கொழம்பு
ஓ அப்டி எனக்கு கீர சாப்பாடு சொன்னாலா தெரியாதுங்க எனக்கு அப்புட்னா என்னன் தெர்ல
ஆ ஆமா காலிஃப்ளவர் சைடிஸு
ஓ சைடிஸு என்னங்க எனக்கு வந்து என்ன பண்ணாங்க நேத்து நைட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பத்து பரோட்டா வாங்கிட்டு வந்து வந்து யாருமே சாப்புட்ல நா வந்து ஒன்னு சாப் ஐய்யய்யோ ஒன்னு சாப்ட்டுட்டு தூங்க முடியலங்க மூணு மணி வரைக்கு இருந்துருக்கே அதுவே ஜீரணிக்காம தூங்கிருக்க கஷ்டப்பட்டு சோ பேலன்ஸ் இருந்த போயிட்டு ஹீட் பண்ணி அத தந்து விட் ட்டாங்க சி சர்க்கர வச்சு சாப்ட்ட சீனி வச்சு
ஐய்யய்யோ சக்கர வச்சு எப்டிங்க சாப்டுவிங்க
பரோட்டா சூப்பர இருக்குங்கா சு சக்கரையு பரோட்டாவு அல்டிமேட்டா இருக்கு
சுகர் வச்சு சாப்ட்டா சூப்பரா இருக்கும் தின்னு பாருங்க நா வந்து ஒரு பரோட்டா சாம்பாருக்கு வச்சு சாப் ட்ட ஃப்ரெண்ட் சாம்பார் கொண்டு வந்தா சாம்பாரு தென் வந்து ஒரு பரோட்டா சீனி வச்சு சாப் லைக் ஆ சுகர் வச்சு சாப்ட்ட
காலேஜ்ஜா இன்னைக்கு
ஆ காலேஜ்தா வேற லீவ் விட்டுட்டாலைங்க காலேஜு
ஆ ஆ
நாளைக்கு லீவு அது வந்து ஜூனியர்ஸ் வராங்க ஃபஸ்ட் இயர்ஸ்
ஒ ஒரியன்டேஷன் டேவா
ஆ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகறதால நாங்க வீட்ல ஜம்முன்னு இருப்போ ஜாலியா
ம்
ம் நீங்க என்ன பண்ணீங்க ஒர்க் ஆர் காலேஜ்
காலேஜுதா
ம் என்ன இத் எத்தன இயர்
ஃபைனல்
ஓகே ஓகே என்ன டிப்பார்ட்மெண்ட்
பிகாம் நீங்க
ம் சேம் பிகாம்
ம் ம் ம் நீங்க நீங்க வந்து இந்த இது தான சொன்னீங்க இது மாரி நீ நா ஆறு துரு ஒன்னா இருந்தோ
எஸ் கரெக்ட் எஸ்
கரெட்டா சொன்னேனா
கரெக்ட்டு கரெக்ட் கரெக்டேய்
ம் ம் தம்பி தம்பி எல்லா ரொம்ப ஆஃபெக்ஷனா இருப்பா
ஆமா ஆமா
ஞாபகயிருக்கா ங்கள என்ன
ம் இல்லல்ல எனக்கு ஞாபகோ இல்ல நா கொஞ்சோ ஷார்ட்ட மெமரிங்க பத்து செகண்ட்ல எல்லாத்தையு மறந்துட்டு பேசாம உக்காந்
சேர் அப்படியா
ஆமாங்க கொஞ்சோ மண்டைல எதுவு நிக்கறது
அப்ப படிக்கிறது கூட மறந்துருமோ
படிக்கிறது வந்து படிச்சா மறக்கு படிக்காம எப்படி மறக்கு படிக்கணுல்ல அதுக்கு நானு படிச்சா சரி சொல்லா மறக்குதா சொல்லலா எங்க அம்மா இப்ப என்ன அடிக்க போறாங்க ஜன்னல் ஓடக்கிறேனு
ம் ம் ம்
நா தா படிக்கவே மாட்டனே
படிக்கவே மாட்டீங்ளா
ம் ம் பட் வந்து இந்வாட்டி எங்களுக் வந் து எல்லா தியரி சொல்லி கொஞ்சோ கஷ்டப்பட்டுட்ருந்தே
ஆ ஆ
பட் வந்து தியரிய வந்து கேன்சல் பண்ட்டாங்க ஒரு தியரி கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ்ன் சொல்லிட்டு ஒண்ணு எடுக்குறாங்க
எக்ஸல்லா
ம் ஆமா
நீங்க என்ன பி காம் ஜென்ரலா
ம் ஆமா ஜென்ரல்
என்னங்க இது ஃபினான்சியல் அக்கவுண்டிங் வர்ல
அது ஃபர்ஸ்ட்டு இதுல முடிஞ்சல ஃபர்ஸ்ட்டு செம்ல
ஆ இப்ப செகண் காப்ரேட்டு
ஆ செகண்ட்ல கார்ப்ரேட் வந்திருக்கு கார்ப்ரேட்ல ஃபஸ் ட் லசன்ல ஒரு
காப்ரேட் கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு காப்ரேட் கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு
அப்டிங்களா பட் வந்து ஃபஸ்ட் லெசன் எபோ டுவெல் த்ல படிச்சனால எனக்கு அப்டி ஞாபக கொஞ்சோ கொஞ்சோ ரீகால்
அது வந்து கொஞ்சோ ஜோபி சம்ஸ் அது
ஓக்கே
இது காப்ரேட்தா கொஞ்சோ டஃப்பா இருக்கு
ஆ சொல்லுவாங்க எங்ளோட மேம் வந்து அது மேம் வந்து டஃப் ச சப்ஜெக்ட் தா எப்புமே எடுப்பாங்க டஃப் ஆனது
ஆ ஆ அ
இந்த வாட்டி கொஞ்சோ டஃப்பா இருக்குது பட் வந்து ஃபர்ஸ்ட்டு செம் செகண்ட் செமஸ்டர்ல எனக்கு நீங்க எல்லாரு சேந்து எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க என்னோட கிளாஸ்ல சோ ஹேப்பி செண்டம் ஆய்ட்டீங்க அப்டின் சொன்னாங்க அது ஸ் ஓக்கே இப்போ வந்து இம்போர்ட் அன் எக்ஸ்போ சொல்லி ஒன்னு எடுக்க வந்தாங்க லெசன்னு சம்திங் ஏதோ லெசன் போல அத வந்து வேணா ஆமா ஆ ப்சனல்ல வந்து கம்ப் எக்ஸல்னு இருந்திருக்கு கம்ப்யூட்டர் லேங்வேஜ்ல சோ வந்து எக்சல் எடுத்துட்டாங்க பிராக்டிக்கல் எங்களுக்கு சோ ஹேப்பியா இருக்கு ஆ அதுலயே என்னோட ஃரெண்ட்ஸ் ரெண்டு பேரு இதுக்கா எக்சல் படிக்றாங்க லைக்ஸ் செவன் தௌசண்ட் பே பண்ணி கம்யூட்டர் கிளாஸ்ல போய் நாங்க ஃப்ரீயாவே படிக்க போறோ நாங்க இன்னைக்கு அதா சிரிப்பு வந்திருச்சு மேம் வந்து சொல்றாங்க இன்னைக்கு வந்து எக்ஸ் ல் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல இம்போர்டன் எக்ஸ்போர்ட்டு விட்டுட்டு எக்சல் எடுக்க போறோன் எங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஓ லைக் ஓவரா பண்ணாங்க ஈவினிங் ஆனா அதுக்குனே
அ யூ டி யூப்லே கத்துக்கலா
ம் லைக் இவுங்க வந்து கிளாஸ்க்கு போய் செவன் தௌசண்ட் பே பண்ணி படிக்கறாங்க நாங்க நெனைச்சோ கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போடீங்க எங்க கி ட்ட நாங்க பத்தீங்லா ஃப்ரீயாவே படிக்கிறோ
டெய்லி எக்ஸல் கிளாஸா
ஆ டெய்லி அவளு ம் எங்களுக்குன்னு டெய்லி எக்ஸல் கிளாஸ் வரு தென் அவுங்க வந்து டெய்லி போவாங்க கிளாஸ் அப்பம் போயிட்டு இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு
ம் ஹும் போனா நல்லதுதா நா சர்ட்டிபிகேட் குடுப்பாங்க அது கொஞ்சோ யூஸ் ஃபுல்லு
அ சர்டிபிகேட் வந்து அந்த கிளா லைக் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்ல வந்து எப்டி சொல்லிக்கலா நாங்க அவுங்க போனாலு போகலனாலு லாஸ்டா சர்டிஃபிகேட் குடுத்து விட்ருவாங்களா
ம் அப்டியா காசுதா
இன்னைக்கு கூட கொஞ்சோ ஃபண்ணாவும் போச்சுது லைக் ஃபை எக்ஸ் ஈகுவேஷன்லந்து வந்தாங்க வந்துகிட்டு ஃபயர் சேஃப்டி எல்லா சொல்லி தந்தாங்க நாங்க வேற கட்ட என்ன ஆயிடுச்சு அசம்பளி ஹால்ல இருந்து லைக் வந்து சேஃப்டி பத்தி சொல்லி தந்துட்டு வந்துட்டாங்க என்ன சொன்னாங்க கீழ வாங்க எல்லாத்தையு காமிக்கிறோ அப்டின்னு சொல்லி கூப்ட்டாங்ளா கீழ வ வர முன்னாடி ஹைட்டனா பொண்ணுங்கள்ளா ப்ரெண்ட்ல வந்து நின்ட்டாங்க எங்களுக்கு எட்டோ மாட்டிக்குது நாங்க வந்து எப்டினா லைக் செடில்லா வெக்கற
மைண்டா
ஹ லைக் அ நாங்க சைடுல எல்லா கொஞ்ச கொஞ்ச கு லைக் திண்டு மாறி வெச்சு ஒரு செடி எல்லா வெச்சிருக்காங்க அழகுக்குன்னு அதுக்கு மேல ஏறி நிற்கிறோ திரும்ப அங்க இருந்து கொஞ்சோ தள்ளி போயிட்டாங்க அங்க எட்ட மாட்டீகுது சொல்லிட்டு பவுன்டேன் ஒன்னு இருக்குது லைக் தண்ணிஃப் பவுண்டேன் அந்த இது வெக்கிறதுக்கு இருக்குது அதுக்கு மேலே எறி நின்னுட்டோ எல்லாரு சேந்துட்டு ஹைட்டு பத்த மாட்டிக்கிள திரும்ப வந்து அவுங்களுக்கு பின்னா லைக் தரமா போய் உக்காந்து இந்த
பூந்து பூந்து பேயிட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கான்
அய்யோ தீ ஃபயர் வேற பண்றாங்க எங்களுக்கு அது ஒரு பயோ நாங்க லாஸ்ட்டு சைடுல போய் நின்னுட்டு பாத்துட்டு ஆமா ஹமாம் ஆமா அது ஒரு கஷ்டோல்ல எதுவு ஆகிர கூடாது அதுக்கப்றோ என் ஃப்ரெண்டு வேற மார்னிங்கே விழுந்து அய்யோ விழுந்தி ட்டாங்க கிளாஸ்ல எப்டின்னா மார்னிங் வந்து நா வந்து சும்மா இந்துட்டு கிளாஸ் எல்லாரு வந்து உக்காந்துட்டோ லாஸ்ட் பெஞ்சில ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க என் ஃப்ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க அது கூட வேற பொண்ணுங்க இருந்தாங்க அப்றோ ஃபிரண்ட் பெஞ்சுல நாங்க ஒரு நால் பேர் இருந்தாங்க ஃபிரண்ட்ஸ் உக்காந்துட்டு இருந்தால மேம் வந்துட்டாங்க மேம் வந்து லைக் சம் அக் ம் இந்து சொல்லிட்டு இருக்கும்போது நின்னுட்டு இருந்தோ உக்கார சொன்னாங்ளா இவ என்ன பண்ணிட்டா உக்காரும்போது ச மேல இதுல மேல உக்காந்துட்டா போல அது பே லைக் பெஞ்சு காந்து ட்டு இவா விழுந்துட்டா எல்லா பொண்ணுங்களு அவள காப்பாத் த பாக்குது நாங்க ஆர் அஞ்சி பேரு சிரிக்கிறோ ஒருத்த சிரிச்சிக்கிட்டே அவ பேஸ்க்கு ஓடிட்டா எங்களுக்கு முடில அத சீன் வந்து டியூ அவ வந்து எந்திக்கவு இல்ல
ஒக்காரம் போது சார எடுக்குற மாரி
ஆ அவ வந்து பெஞ்ச ஒட்டி கவழ்ந்து விழுந்துடா
ஐயோ நீங்க ஃப்ரெண்டு பனே ஃப்ரெண்டு என்றனால சிரிச்சிங்க
ஆமா அதுக்கப் அதுலைக் ஒருத்தி கீழே கெடந்து ஒக்காந்து சிரிக்கிறா இன்னொருத்தி அவ பக்கத்துல இருந்து சிரிச்சிட்டு இருக்கா ஒருத்தி இன்னொருத்தி வாய மூடி மூடி சிரிக்கிறா நா சிரிச்சுட்டு என் பிளேஸ்க்கு வந்து ஒட்காந்துட்டே எனக்கு பின்னாடி தா வந்திருக்கா அவ பிளேஸ் பின்னாடி இருக்கு அவ என கூப்ட்ரா எனக்கு அவ ஃபேச பாக்க பாக்க சிரிப்பு வருது மேம் வந்து கேக்குறா எதுக்கு நீ இப்டி சிரிச்சுட்டே இருக்கற நானு பாத்துட்டே இருக்கே வந்த பதினஞ்சு நிமிஷ ஏமா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஆறு பேரு என்னதா வேணு கேட்டாங்க லாஸ்ட்ல சொன்னோ மேம் பின்னாடி உழுந்துட்டா மேம் அப்டின்னு சொன்னேன அட பாவிங்கலா ஒருத்தி விழுந்திருக்கா இப்படி சிரிக்கிறீங்கன் சொல்லியாச்சு அது முடிஞ்ச என்னாச்சு மேல அசம்ப்ளி ஹால் கூப்பிட்டாங்க
ஆ
அசம்பிளி ஹால் கூப்பிட்டாங்க லைக் இந்த சொன்னல்லே சே அவர்னஸ்கு அதுக்கு போகும்போது என்னாச்சு நாங்க ஆறு பேர் போயிட்டு ட்ருந்தோமா லக் என்னோட லைக் என்னோட கிளாஸ்மேட் சொல்றா என்னட ரெப் சொல்லுவா எல்லாரும் ரோல் நம்பர் படி வரிசையா போங்கன்னு சொல்லிட்டா
ஆ
நா டென்ஷன் ஆயிட்டே நா சொன்னே ரெண்டா ரோல் நம்பர் சொன்னிட்ட ரெண்டா ரோல் நம்பர் பிரண்ட்ஸோட இருக்க முடியாது நா சொன்னே ரோல் நம்பர் படி கூப் வரதா இருந்தா நா வர முடியாது ஒ இஷ் ஷ்டத்துக்கில்லா வர முடியாது நா கிளாஸ்லே இருந்துப்பே அப்டின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்ட நானு அவ சொன்னா யாரு ரோல் நம்பர் படி போ வேண்டா சும்மா போங்க பட் லைன்ல போங்கன்னு சொல்லிட்டா நா கத்திட்டேன்ல சோ அப்டி சொல்லிட்டா போய் லைக் படில ஏறிட்ருந்தோ ஒரு போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்ணாரு ஃபாஸ்ட்டா ஏற்னாரா லைக்கு படில ஸ்லிப் ஆயிட்டாரு எங்களுக்கு சிரிப்பு எங்க ஆறு பேரு முன்னாடி ஸ்லிப் ஆயிட்டாரு அவரு எ ஃப்ரெண்டு மேல உள போயிட்டாருந்துச்சி அவ நவுண்டுட்டா நா என்ன பண்ணிட்டே அவரு விழ போறார்ன் சொல்லி கத்திக்கிட்டே அல்லா நாங்க ஸ் சிரிக்கிறோ சிரிக்கிறோ பய் அவருக்கு வந்து லைக் சேமாச்சா கண்டுக்கலையன்னு தெர்ல நாங்க சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு பாக்குறோ எங்க பக்கத்துல நிக்காரு பேய்மாதி
ம் ம் ம்
டே அவரு உளுந்த ஃபேஸ்ச பாத்தோ இத பாத்து சிரிப்பு தாங்க முடியாது சிரிச்சுக்கிட்டே போய் பின்னாடி லாஸ்ட் பேஸ்ல ஒக்காந்தாச்சு இன்னைக்கு ஃபுல்லா இப்டித்தா சிரிச்சு சிரிச்சு நேரம் போயிருக்குது அய்யோ அய்யோ ஆ இனி நாளைக்கி காலேஜ் லீவு நாள கழிச்சுதா காலேஜு ஸோ பாக்கணு காலேஜ்
நாளைக்கு அப்ப ஒ தம்பி இருப்பா
இல்ல இல்ல அவ நாளைக்கு ஸ்கூல் போயிருவா நா மட்டுதா இருப்பே அம்மா இருப்பாங்க அம்மா லைக் எங்கயா போவாங்க அப்படியே டைமிங் போய்ரு எனக்கு போரிங்காவு இருக்கு பட் டைமிங்கும் போகும் த ஒருதுல
ஆ எத்தன ஐடி வச்சிருக்கீங்க
என்ன பண்ண போரிங்காவு இருக்கு முடிச்சு தான ஆகணு இத்லா
புரில
அதுக்கு வீட்ல இருக்க போரிங்கா தா இருக்கு அதுக்கு இல்லாம எங்கியு போக முடியுதா இல்ல
உம் உம்
ஓகேங்க குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு இணைப்பில் மீண்டும் இணைவோம்
ஓகே நன்றி நன்றி